வணக்கம் அ ஆ நல்லா இருக்கீங்களா அ அ நல்லா இருக்கேங்க கிளாஸ் எல்லா எப்பிடி போகுது ஆ ஆரி க்ளாஸு ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செட் ஆயிட்டாங்களா
ஆ கொஞ்ச கொஞ்சோ ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டு தெரியு அவுங்க ஏ கூட நா வந் த போது ஜாயின் பண்ணிருந்தாங்க சோ அவுங்க கிட்ட மட்டு கொஞ்ச நேர இருந்துட்டு கத்துக்கிட்டு அவுங்க கூடயே இருந்து கத்துக்கிட்டு வருவே
நல்லா தெரிஞ்சவங்களா இல்ல அங்க போயிதா பழக்கப்பட்டன் ஆ சேரிங்க
உங்களுக்கு எப்டி போகுது
ஆ நா போயிட்டு இருக்கேங்க நல்லா உங்களுக்கே கிளாஸ்ல எத் எத்தன பேரு
நாங்க ஒரு அ அஞ்சு பேர் இருப்போ ஒவ்வொரு ஒரு ஒன் ஆர்க்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சு பேர் ஆமா வருவாங்க நாங்க ஒரு அஞ்சு பேரு வருவோ
செரி செரிங்க உங்களுக் கு இந்த ஆரி ஒர்க்குக்கு எவ்ளோ அமௌண்ட் வாங்குறாங்க
எனக்கு ஸ்டா அ கொஞ்சோ நா வந்து போயிட்டு ஒரு ஒன் மந்த் ஒன் இயர் கிட்ட ஆகப் போகுது சோ எல்லாமே சேந்து இது பண்றதுனால எனக்கு கொஞ்சோ அமௌண்ட் கம்மி பண்ணி ஒரு ஃபைவ் தௌசண்க்கு சொல்லி குடுக்குறாங்க
ஓ பரவால்லங்க
ம்
ஃபைவ் தௌ ஆ நீங்க எவ்ளோ நாளாச்சு போயி
நான் வந்து எப்டி சொல்றது டெய்லரிங்க்காக ஆல்ரெடி போயிருந்தே அதுக்கப்புற இப்போ வந்து டெய் ஆ ஆரி ப்ளவுஸுக்காக போயிட்டு இருக்கது ஒன் மந்த்தா போயிட்டுருக்
ம் செரி ஓகே ஃபுல்லாவே சொல்லி் குடுத்துருவாங்க அந்த
ஆமா ஃபைவ் தௌசண்ட் வந்து வெறு பேசிக் மட்டுந்தா சொல்லிக் குடு ப்பாங்க ஃபுல்லா எக்ஸ்ட்ரா இது இது பண்ணோனா அதுக்
ஓ அப்பிடி உங்களுக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ஆனா பாத்தீங்கன்னா அதனோட பொருட்கள் எல்லா நம்மளேதா வாங்கிக்கணு அவுங்க
ஆம்மா கண்டிப்பா எல்லாமே நம் எங்களுக்குமே அதேதா என்னன்னா அந்த ஆரி ஒர்க் வெக்கிறதுக்காக அந்த இரும்பு மாரி ஜூஸ் தான் குடுப்பாங்கல்ல அது மட்டுந்தா அவுங்க குடுப்பாங்க ஊசி குடுப்பாங்க மத்தபடி அந்த
ம் இல்லைங்க அதுவே ஒரு நா ஐநூறு ரூபாயக் பக்க வரு துங்க அந்த ஸ்டாண்டு ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு் குடுக்கல அது ஒரு பார்லர் வெச்சிருக்கிறாங்க அழகு நிலையோ ஒண்ணு வச்சிருக்காங்கங்க அவுங்களோட ஃப்ரெண்டுதா வந்து ஆரி ஒர்க் வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க அவுங்க பாத் த்தீங்கனா அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அந்த ஸ்டாண்ட் வந்து ஃபிரீயாதா தரோ அப்டின்னு சொ ல்லிருந்தாங்க ஆனா இ மறுபடியு நாங்க கேக்கும்போது பாத்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அதுவு குடுத்து சொல்லி தர்றக்கு க்கு அப்பிடின்னு சொல்லிட்டாங்க அப்புற அதுக்கு வேற வழி இல்லைங்க போய் சேந்தாச்சு என்ன பண்றது
ஆமா கண்டிப்பா அது இருந்தாதா நம்மளால வந்து ஃபஸ்டு அ ஸ்டெப் எடுத்து வச்
ஆமாங்க அப்பற அதுக்கு காசு குடுத்தோ அதோட சேத்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்க அது போக நம்ம மெட்டீரியல் வாங்கிக்கணு
அந்த அளவுக்கு ம் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சொ கஷ்டப்பட்டாலும் இப்ப நம்ளால முடிதுத்து நம்ளால பெண்களா தனியா இருந்து நம்மளால போராடி ஒரு வா வேல செய்து முடிக்லா அது வர்கு சந்தோஷம்
ஆமாங்க நீங்க எப்டி நெட்வோர்க்கு நெட்ல எல்லா போடுவீங்ளா பிளவுஸ்ல
நெட்லல்லா இன்னு சொல்லி தரல பேசிக் இப்பதா கத்து கொத்துட்டு இருக்காங்க ஆமா பீட்ஸ் லா வச்சி இப்பதா பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோ பிளவுஸும் கொஞ்ச கொஞ்சொ ஆமா கொஞ்சொ ஸ்லோவா ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் தான நம்ளுக் இது
பரவால்ல ஆனா அது சொல்லி தர இந்த இதுல இந்த ஃபைவ் தௌசண்ட்ல ஆட் ஆகுதா
நெட்வொர்க் பிளவுஸு
நெட்வொர்க் பிளவுஸ் வந்து அது வந்து ஆ எங்கேச் லெவல் வராதுங்க ஆ நெக்ஸ்ட் லெவ் செகண்ட் லெவ ஆமா அங்க இந்து ட்ரைனிங் தா சொல்லி தருவாங்க இது வந்து ஒரு நாலுஞ்சு பீட்ஸ் மட்டும் தா வச்சு இது பண்ற சொல்லி தருவாங்க மத்ததெல்லா எக்ஸ்ட்ராவாஜ் பண்ணது நீங்க சொல்ற மாரி சொல் இப்ப டிசைன்லா பண்றங்க பாத்தீங்களா அதெல்லா வந்து கொஞ்ச எக்ஸ்ட்ரா லெவல் போணு நெறைய ஹை லெவல்ல நிறைய அந்த வச்சு தைக்கறதுக்கு அதுக்கெல்லா வந்து நெக்ஸ்ட்
ஓகே ம் ஆனா இவங்க அப்டி கெடையாதுங்க எங்களுக் எப்டின்னா இந்த எய் தௌசண் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன டிசைன் வேணாலு நம்ம அந்த வ அவங்ககிட்ட கேட்டுக்கலா என்ன டிசைன் வேணாலும் சொல்லி தருவாங்க ஆனா நம்ம அந்த அளவுக்கு அன் எ ம் அந்த டைம் இருக்காது நம்மளுக்கு ஏன்னா நம்மளே ரொம்ப ஸ்லோவா தான போடு வோ ஆனா என்ன டிசைன் வேணாலு சொல்லி தருவாங்க டவுட் கேட்டுக்குவோ ஆனா இந்த இது எப்டி போறது இந்த டிசைன் எப்டி பண்றது அப்டிங்கறது அப் அப்ற வேற ஒரு போ வேறவங்க எல்லா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிசைன் தான எடுக்றோ ஆ அப்பா அவங்களோட டிசைன ந ஆ பாத்துக்கோ வ அவங்களுக்கு சொல்லி தரும் போது எங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க அந்த டிசைன் நம்ம விருப்பப்பட்டு கேட்டம்னா சொல்லி தருவாங்க இல்லைனாலும் சரி வந்து பாக்கறவங்க வந்து பாத்துக்கலாம் இவங்களுக்கு
எப்பவுமே வந்து சொல்லி தரவங்க சொல்லி தர மாட்டாங்க நம்மதா அவங்க கிட்ட கொஞ்சொ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணு அப்பதான் அவங்க சொல்லி தருவாங்க இல்லன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரே டிசைனே வச்சி நம்மளுக்கு வந்து நாப்பத்தஞ்சி நாளு தள்ளிருவாங்க
ஆ ஆனா இந்த பொண்ணு கொஞ்சொ பரவால்ல எங்களுக்கு ஆனா என்ன எயிட் தௌசன் அப்புற பாத்தீங்கன்னா எல்லாமே அதாவது ரெண்டு பிளவுஸ் போட வச்சுட்டாங்கங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஒரு நார்மல் பிளவுஸு ஒரு நெட் பிளவுஸு அது போக த்ரீ டி சொல்லி குடுத்தாங்க ஃபைவ் டி ஃபைவ் டியு இருக்கு ஆனா டைம் இல்லாம நாங்க விட்டுட்டோம்
இப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க வேணும்னா கேட்டுக்கலானு
ஆ கேட்டுக்கலாம் ஆஹா ஒண்ணும் சொல்ல மாட்ட எங்களுக்கு தா டைம் இல்ல ஆ அப்படி எல்லா இல்லங்க நம்ம அத என்ன வேணாலு கேட்டுக்கலாம் எது வேணா கேட்டுக்கலாம் அந்த இதுல இப்ப நம்மளுக்கு ஒரு டிசைன் புடுச்சிருக்கு அப்டினா இந்த டிசைன் எப்டி போடணுனு கேட்டா கிளாஸ்ல சொல்லி தருவாங்க ஆனா இந்த டிசைன் இதுல இந்த லெவல்ல இல்ல அப்டி எல்லா சொல்ல மா ட்டாங்க இப்ப எப்டிங்க ஃபைவ் டே ஒர்க் எல்லா பண்றாங்கள அந்த ஃபெதர் வெச்சு பீகாக்குக்கு
ஆமா
அந்த மாரி எல்லா நம்ம கேட்டாலு சொல்லித் தருவாங்க என்ன நம்மளுக்குதா அந்த டைம் இருக்காது நம்மளுக்கு கொஞ்சோ பிராக்டிகலா போ போட்டாதான நம்மளுக்கு தெரியு
மம் கத்துக்கிட்டு ஆமா கத்துட்டுருக்கவங்க கத்துட்டுருக்கவங்க ஒண்ணு ரெண்டு நாள்ல மூண் நாள்ல போ நாள் அஞ்சு நாள் ஆயிருது ஆனா ஆல்ரெடி தெச்சிட்டு இருக்கவங்க நல்லாது பண்றாங்கனா ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரத்துல முடிச்சிருவாங்க ஆனா நமக்கு வந்து கண்டிப்பா ஒ ரு பிளவுஸ் முடிக்கிறதுக்கே அஞ்சு ஆறு நாள் ஆயிடுது கத்துக்கிட்டு போடுறது க்கு பேக் போடுறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆயிடுது ஹேண்டுக்கு டிசைன் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு
ஆமாங்க ஆமாமா
என்ன சமைச்சீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இன்னைக்கு தோச தாங்க
தோசயா தோசைல என்ன வெரைட்டி தோசையா இல்ல வெறுமே தோசை செ
இல்ல வெரைட்டி தோசதாங்க கம்பு தோச
ஆ ம் சூப்பர் எனக்குமே கம்பு தோச இந்த ஆனியன் தோச அந்த மாரி எல்லா ரொம்ப புடிக்கு
ஓ சரி சரிங்க ஆங்க
செஞ்சு குடுப்பாங்க பொறுமியா
ஓ செரி ஆ ஆமாங்க எதாவது ஒரு நேரோ இந்த மாரி தோச போட்டுக்கிறதா ஏனா இப்ப எல்லாத்து வீட்லயு பாத்தீங்கனா தோச தோச தோச இல்லாத வீ டே இல்லங்க தோசைல என்னத்த கண்டுபுடுச்சாங்கனு தெரியல எல்லா
காலத்துல இட்லி, தோச எல்லா வருஷத்துக்கு ஒரு தடவ
ஆ ஆமாங்க கண்டிப்பா எங்க அப்பால்லா சொல்லிருக்காங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி டைமு பொங்கல் டைம் அந்த மாரி இருந்தா ம ட்டுந்தா இட்லி, தோசையாமா அப்ப வந்து அவுங்க அ அவுங்க வந்து எதிர்பாத்து ட்டு இருப்பாங்களா எப்படா அந்த நோம்பி அந்த நோம்பி வந்துருச்சுனா ஆ நம்மளுக்கு காலைல இட்லி கெடைக்கு அப்டினு நெனச்சிட்டுரு
காலைல நாலு மணிக்கே எந்திரிச்சு சமைச் சிடுவாங்களா ஆறு மணிக்கெல்லாமே சாப்ட்டுருவாங்கனு
ஆமாங்க ஆ ஆமாங்க ஆனா இப்ப பாத்தா என்ன இட்லியா அப்டிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு
இட்லி தோசை இல்லாமே எந்த வீட்லமே இப்ப எல்லா சமயலே இரு க்க மாட்டேங்குது எல்லா ஈஸியா சமச்சு ஈஸியா சாப்ட்டுணுனு நெனக்கிறாங்க
ஆமா இப்ப எங்க வீட்ல எல்லா பா புடிக்குங்க எப்டி நீங்க பொடி வந்து கடை கடைகள்ல வாங்கிக்குவீங்ளா இல்ல வீட்லயே அரைச்சுக்குவீங்ளா
வீட்ல அரச்சுப்போ ஒரு சில நாட்ல முடில அப்டின்னா மட்டுந்தா கடைல வாங்கிப்போ எங்க அண்ணி இருக்காங்க அவுங்க வந்து கடல மாவு கடல பருப்பு அதெல்லா போட்டு பவுடர் பண்ணி நல்லா செஞ்சு குடுப்பாங்க
ஓ செரி செரிங்க அ பரவால்ல உம் எப்டி அ அம்மா அம்மாவு செய்வாங்க அ பொடி செரி செரிங் ஓகேங்க
நமக்கு குக்கிங் அந்தளவுக்கு தெரியாது அதல அவுங்க செய்ஞ்சாங்கன்னா
அ சாப் அ செரிங்க என்ன நல்லா ஆரோக்கியமான பொருள் இதா சாப்டா போது
ஆமா பருப்பு அதெலாமே நம்ளுக்கு ஒடம்புக்கு ஒரு ஒரு சத்தானதுதா அதனால டெய் ஆமா எப்படியோ ஒன்னு உள்ளப் போகுதா சாப்டுட்டு கொஞ்ச ஒடம்ப தேத்தணு
ஆ கண்டிப்பா உம் இப்டியே ஒரு டெய்லி ஒரு ரோட்டின் ஏதாது ஒன்னு எடுத்துக்கணு சப்போஸ்சு அ ஆமாங்க முட்டை அ ஆமா கண்டிப்பா முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க முட்டை முட்டை சாப்பறது
ட்ட ஆமா முருங்கக்கீர முட்ட வாரத்துக்கு ஆம்மா
உம்
வாரத்துக்கு ஒரு தட சிக்கன் அந்த மாரி கொஞ்ச கொஞ்சமா நம்ம எல்லாத்திமே சேத்து சாப்டோ அப்டினா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
இப்ப சிக்கன விடவே வந்து பாத்தீங்னா இது இப்பலா ஃபிஷ்சு அந்த மாரி எடுத்துகிறாங்க ம மட்டன் கொஞ்சோ அதிகமா இருக்கிறாங்காட்டி அது அந்த சைடு அதிகமா போறது தில்ல செய்யற செய்யவு செய் அ ஃபிஷ்சு ஏனா சிக்கன விட கொஞ்ச ஃபிஷ்செல்லா நல்லத்தானே இது கூட ஹி கொஞ்ச சூடு
ஆமா கண்ணுக்கு நல்லது ஃபிஷு அதனால இப்ப நெறைய பேர் சாப்
ஓகேங்க உங்ளோட பேசுனதுல ரொம்ப வெ அ ரொம்ப நன்றி செரி அடுத்த பதிவுல சந்திப்போம்
கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றி